கேக்குதா
ஆ கேக்குது என்ன பண்ற
நா வீட்ல சும்மாதா இருக்கே
எனக்கு நேத்துலிந்தே ஒடம்ப் செர்ல்ல நண்பா
என்ன சொல்ற என்ன ஆச்சி ம் என்ன சாப்ட திடீன் தொண்ட வலி
ஒன்னு சாப்பல்ல நேத்து பூரி சாப்டனா இந்த பானிபூரி இருக்குல
செரி
பானிபூரி சாப்ட்டனா
ஆ ஆ
சாப்டுட்டு மழைலியு வேற நெனஞ்சுட்டே
ம் அதா அந்த எதாவ்து வாடைக்கின் என்ன சொல்லிருப்பாங்க அந்த பானில எதாவ்து இதாருக்கு
ஆமா பானில எதாவ் ப்ரெச்சனியா இருக்கு
ஆமா ம் இது மாத்தர எதாவது போட்டயா டாக்டர்ட்ட போனியா
மாத்தர போடல ஆனா ஆவி புடிச்சே அது வாங்கி சாப்ட்டே
சேரி சேரி சே எங்கூர்ல இப்பதா மழ லைட்டா தூருச்சு
தூறு தூறல் தானா
ஆமா அங்க எப்டி மழ எப்படி மழ பெய்தா என்ன என்னது
இங்க மழையு பெயுது வெயில் அடிக்குது எல்லாமே வருது கணிக்கவே முடியல
ஆமா எங்க வானிலை அறிக்கையில சொல்றாங்க மழ வேய்துன்றாயங்க வெயில் அடிக்குது வெயில் அடி க்கின்றாய மழ வெய்து என்ன செய்ய ஆவி புடிச்சியா
ஆவி புடிச்சே ஒரு மாத்திர போட்டே அப்றோ நைட் ட்டு ஆ ஆவி புடிக்கணு
சேரி சேரி சுடுதனியாவே வச்சுக்குடி அப்பதா கரெக்டா இருக்கு
ஆமா சூடு தண்ணி குடிக்கணு வேற ஒன்னு கேக்கோ நெனச்சே நம்ம நண்பர் இருக்காருல்ல
ஆமா
அதா குடவுன்ல்லா வச்சிருக்காருல
ஆமா குடோன் நண்பரு
ஆ அவர் ரொம்ப வர வர இதா பேசுறாரு
வர வர சேட்ட செஞ்சுகிட்டே இருக்காப்பலியா அப்டியா
ஆமா சேட்டை சேட்டை ஆகி போச்சு ரொம்ப
உ அவரு எனக்கு அப்படித்தேன்னு சொன்னா என் போன போட்டு வம்பலத்துக்கு இருந்தாரு கொஞ்சோ நேரத்துக்கு முன்னாடி
ஆமா பேச சொன்னதே பேச மாட்டேக்காது
ஆமா என்ன செய்யறது
எது பேச வேண்டா சொன்னுமோ அதைதா பேசுற
என்னமோ பேசுனாரு என்னமோ பேசி இந்த மாதிரி யா அப்படின்னாரு எனக்கு ஒன்னுபுரியல நண்பா நீங்க வைங்க நா அப்றோ நாளைக்கு கூப்பிறே அப்படின்னு
ஆமா அவருக்கு வீட்டுல கொஞ்சோ மன கஷ்டமாமமா
ஆ
மன கஷ்டமு இருக்காமா பண கஷ்டமு இருக்காமா
ஆமா வீட்டுக்கு விட்டு வெளில போன எங்க போறேு கேக்குறே நீ என்ன பொம்பளை புள்ளையானு கேக்கு இருக்கேங்களா என்னடமோ சொல்றேங்களலா
ஆமாப்பா அதுவு இல்லாம அவரோட வீட்டு பக்கத்துல இருக்க ஒரு சொந்தக்காரது
உ
தெரியும்ல்ல ஒனக்கு தெரியும்ல்ல
ஆமா தெரியுந் தெரியுந் தெரியு
ஆ அவரோட மச்சா மாப்பிளயோட ஃப்ரெண்டாமா
செரி
அவரோட அந்த பையே வந்து இவருக்கு ரொம்ப டார்ச்சரு பண்றானாமா
ஆமா ஆமா மூஞ்சி குடுத்தே பேச மாட்டேங்றன்றாரு என்னமோ சொல்றாரு
ஆமா அந்த பையனோட இது அப்படி குடும்போஅப்டி
உ குடும்பத்தையே இழுத்துட்டாரு ஆமா
அது அவரு புடிக்க மாட்டிகிது எப்ப பாத்தாலு அவர ச்சே பேசிக்கிட்டே
நானுஞ் சொல்ட்டே சேரி அந்த பையந்தே அப்பிட்ருக்யான் சேரி எதுக் குடும்பத்திழுக்கிறீங்கன்னு கேட்டா குடும்பமே ஒரு லூசுன்ட்யான் கடைசில
குடும்பமே ஒரு பாதிக்கப்பட்ட குடும்போ அப்டிங்கிறா
ஆமா என்ன செய்யறது ஒறவுக்குள்ள இப்புல்லா சண்ட போடலாமா
ஆமா இத அவரு புரியணு நீங்க பேசி புரிய வெய்ங்க ஒரு நாளு
சேர் நா இன்னொரு நாள் ஃபோன் போட்டு பேசி புரிய வெக்கிறே
ஆமா அப்பறோ இவுரென்ன சொன்னாரு ஆட்டோ நண்பர்
ஆட்டோ நண்பர் என்னா சொன்னாரு ஆட்டோ நம்பர் வந்துட்டு வேல தேடிக்கிட்டே இருக்காரா கடைசி வரியன் ஒரு வேள நெரந்தரமா இருக்க மாட்டிகிராரா
அப் இன்னு வேல கெடைக்கிலயா அவருக்கு
ஆமா வேல கெடக்கலன்னே சொல்லிகிட்ருக்காரு இப்பதிக்கி அவர்ட்ட தகவல் தெர்ல அவரா வந்துட்டு கேட்டாதேன் சொல்றாப்புல அவரா ஒரு தகவல் சொல்லமாட்டிக்கிறா இந்த வேலைக் சேந்திருக்கேன் இப்டி சேந்திருக்கேன்னு சொல்ல மாட்றாப்புல
ஆமா அது உண்மதா போய் சேந்தக்கப்றந்தா சொல்றாரு வேலைக்கு
ஆமா போய் சேந்ததுக்கப்ற வேலைக் சொல்லி அப்ற என்ன ம வேல இல்லன்னு போயடுறாரு அதுக்கப்ற கேட்டாதேன் சொல்றா ஆமா மச்சான் அந்த வேலைக்கு போனே அப்டின்னு
ஆமா நம்ம ஒரு ஹெல்ப்புனு கேட்டா அதுக்கு உதவ மாட்ராரு
ம் எதார்த்த மாதேன் ஸ்டோரி எல்லா பாத்தே அவரோட ஸ்டோரி அவரு எதோ அ வ நெட்டு இது இன்ஸ்டாகிராம்ல வந்துட்டு போட்ருக்காரு ஸ்டோரி நறைய எதோ
செரி
பாத்தீங்களா நீங்க
அது நா இன்னி பாக்கல ஏன்னா அவரு எனக்கு அவர் மேல ஒரு இதே கடையாது ஈர்ப்பே இல்ல
ஃபோன் போட்டாரா எடைல
எடைல ஃபோன் போட்டாரு போட்டுட்டு நாளைக்கு ஒரு நாளைக்கில்ல அன்னைக் கூப்ட்டப்போ சொன்னாரு
ம் ம்
இங்க ஒரு இன்டர்வியூ இருக்கு நம்ம போவோ அப்டி சொன்னாரு
ம்
போவோன்னு சொல்லல போறேன்னு சொன்னாரு
சேரி சேரி
அதனால நானு செரி போய்ட்டு வாங்க அப்டின்னு சொல்லிட்ட
ஏன்னா அவுங்கப்பா வீட்ல இருக்கனால அவன ரொம்ப தொந்தரவு பண்ணுவானு சொல்ட்டு பை கிருக் புடிச்சு வேல தேடிக்கிறிக்கான் போல
அவுங்கப்பாவே சொல்றதில்லயாமா
ம்
இவன் பண்ற வேலைக்கி ஹெல்ப்பா இருக்கனு சொல்லி பண்ணிட்ருக்கா
ம் அவுங்க வாழ்க்கைல வந்துட்டு காதல் வாழ்க்க இருக்கு அதல்லா பண்றனால அவுங்க வீ ட்ல வேற அவன ஏத்துக்குற மாட்டிகிறாங்க போல
ஆமா அதனால அவன் முடிஞ்சளவுக்கு என்னென்னமோ பண்றான்
ம் ஒரு வேலய தேடி கண்டு புடிச்சரலாம்டு
ஆமா அப்பறோ நீங்க உங்க வீட்ல எல்லா என்ன பண்றாங்க
எங்க வீட்ல இப்பதா எங்க ஐயா வந்துட்டு வேலக்கு கெளம்பிட்ருக்காரு அந்த எங்கம்மா தோசை சுட்டு குடுக்குறாங்க குடு அ கெளம்பிடுவாரு நா ஒரு கொஞ்ச நேரத்துல நானு வெளில கெளம்பிருவே வணக்கம் ஆமா எனக்கும் சில வேலைகள்லா வெளியில இருக்கு
ஒங்கப்பாவுக்கு இப்பதா வேலையா இல்ல
அவருக்கு வந்துட்டு ஒரு வார பகல் டூட்டி ஒரு வார நைட் டூட்டி அப்டி மாறி மாறி வரு
ஓகே நைட் டியூட்டி போறாரா
ஆம் ஆமா
அப்பறந்தா கவர்மெண்ட்ல ஸ்கீம்லா அப்ளை பண்ணீங்களா
ஆமா அந்த கவுவர்மெண்ட்ல ஸ்கீம் அப்ளை பண்ணியிருந்தோ அது என்ன ஸ்கீம் நான் முதல்வர் ஸ் திம்ப அது ஒண்ணு அதுக்கப்பறமா எம்ப்ளாய்மெண்ட் பதிஞ்சிருந்தோ
அதெல எதா வந்துதா
அது இன்னு வேலைக்கு போனதுக்ப்பறந்தா வந்துட்டு இன்னொன்னு புதுசா ரினிவல் பண்ணனு
அதுவேற இருக்கா
ஆமா ரினிவல் பண்ணாதா அது வந்துட்டு எப்டி என்னதுன்னு அப்ளை ஆக அந்த மாரி
வெளிநாடு போற மாரி ஐடியா இருக்கா உங்களுக்கு
வெளிநாடு எங்க வெளிநாடு போறது உள்ளூர்லயே வந்துட்டு ச கஷ்டமா இருக்கு இது வாழ்றது வெளியூர்ல போய் கஷ்டப்பறதா ஒரு பிளான் சைட்ல இருக்கு போலாமா அப்படின்னு சொல்லிட்டு எனக் தெரிஞ்ச ஒரு நண்பர் வெளிநாட்டுல வேல பாக்குறன் சொன்னாரு
ஆ எப்படியம்மா வெளிநாட்டுல
வெளிநாட்டுல வந்துட்டு ஒரு வேல இருக்குமா அது வந்துட்டு என்ன வேலன்னா எப்படி சொல்றது வெளிநாட்டுல வந்துட்டு சரக்கு கடை தெரியுமா
ஆமா
அந்த சரக் கடையில வந்துட்டு ஒரு கேசியர் வேல இருக்குமா அ காசு வாங்கி போடுறது அந்
இல்லையா
பண வாங்கி போடுற வேல அந்த வேல இருக்கு அவ வந்துட்டு இந்த இன்ஸ்டாகிராம்லதா இத இத பாத்தே நானு
ஓகே
ம் ம்
ஆ இப்பறோ இவரு என்ன சொன்னாரு
அந்த இன்ஸ்டாகிராம்ல வந்துட்டு என்னா சொல்லியிருந்தாங்க வேலைக்கு ஆட்கள் தேவை அப்டின்னு சொல்லியிருந்தாங்க அதாது எப்டினா வந்துட்டு அந்த வேலைக்கு போயிட்டோம்னா அ அங்கியே செட்டிலாயர்ற மாரி அதாவது நல்ல நாள் பொழுதுதா வந்து வர்ற மாரி இங்க நம்ம ஊருக்கு வர மாரி இருக்கு
அந்த ஊர்லியே நம்ம செட்லாகற மாரியா
அந்த ஊர்லியே செட்டிலாற மாரி இருக்கு கொஞ்ச கஷ்டமாதா இருக்குமா மொத மாச சம்பம்லா கம்மியாதா இருக்குமா அடுத் போவ போதா வந்துட்டு காசு அதிகமா தருவாங்ளா
அப்டியா ஆனா நம்ம போவம்போது படிக்கிற மாரிருக்குணுமே
ஆமா ஆமா போவ மாரி படிக்கிற மாரி இருக்கணு அவுங்க ந அவுங்க எப்படி வேலைக் கேக்குறாங்கனா ஃபுல் டைமாவவேவு படிக்கிற மாரிலா இருக்க கூடாதா புஃல் டைம்மே இருக்கணுமா
புஃல் டைமே அவுங்க கடைல வேல செய்யணுமா
புஃல் டைமே அவுங்க கடைல வேல செய்ணுமா அவுங்க என்ன சொல்றாங்ளோ அதலா செய்யணுமா
ஆமா அதுவேறையா அது கஷ்டோ
ஆமா பொருள் வந்தா மேல ஏத்தி வெக்கின்மா அ ஒ கண்ணாடி பாட்லு ஒடஞ்சினா என்ன செய்யறது பாத்துதா வேல செய்யணு
அ அதெல்லா நமக்கு செரி வராது
ஆமா ஆமா
அவுங்க ஊருக்காரங்களுக்குதா அதுக
ம் இன்னொன்னு வந்துட்டு அங்க கார்பென்டர் வேல இருக்கா
ஓ கொத்தனார் வேலையா
ஆமா கொத்தனார் வேல
அதுக்கு நமக்கு தெரிஞ்சிருக்கணுமே அத பத்தி
ஆமா அதுதா அதெல்லா விட்டுட்டே அதனால அந்த சைடு போவேணா இப்பதைக் நம்ம படிப்ப பாப்போ அதுக்கப்றோ இங்க வே வெளியூர்லியே வேலைய தேடிக்கிறோ வெளி நாட்டுக்குலா போவேணா அப்டின்ட்டே நானு
அப்போ நமக்கு வெளிநாட்ல வேலையே இல்ல
வேல இருக்கு படிச்சுட்டு ஒரு நல்ல ஒரு கம்பெனில வேணா வெளிநாட்டுக்கு வேலைக் போலா
ஆ படிப்பு வச்சு போலா
ம் படிப்பு வச்சு கரெக்டா போலா
ஆனா இது நீங்க சொல்றது செட்டாகு நமக்கு செரி வராது
ஆமா கார்பெண்டரு வேல அந்த வே எடுபுடி வேலல்லா செட்டாகாது போனம்னா ஒரு நல்ல ஐ டி கம்பெனி இல்லாட்டி ஏதாவது ஒரு நல்ல ஒரு எம் என் சி கம்பெனி போனு இப்பதே கரெக்டாருக்கோ லீவ் நாட்கள்லா
எம் என் சி பெரிய பெரிய கம்பெனிலா
ம் ஆமா ஆமா கஷ்டப்பட்டு தேடனு அதுமில்லாம அதுமில்லாம வந்துட்டு இப்ப ஜப்பான்லல்லா அதிகமா வேலைவாய்ப்பு கடைக்கு கெடைக்கற மாரி இருக்கா அதாது எப்டினா நம்ம வந்து ஜப்பான் கத்துக்கணுமா ஜப்பான் கத்துக் ட்டு அதுக்கு ஒரு டெஸ்ட் எழுதணுமா வெளில அங்கியேவு அந்த யுனி அந்த நாட்லேவு
ஆ அதே நாட்ல எழுதணுமா
ஆமா அந்த டெஸ்ட்டு வந்துட்டு ஒரு சில கோ ஸ்கோர் இருக்கு அந்த ஸ்கோரோட கொஞ்ச அதிகமாக எடுத்துட்டோம்னா அங்கியே ஒங் ஒனக்கு ஒரு வேலை வாய்ப் போட்டு தந்துருவாய்ங்க அந்த லேங்வேஜ் கத்துகிட்டு அந்த லேங்வேஜ்ல ஒரு டெஸ்ட்டெழுதனு
ஓ அந்த அந்த மொழிலியே எழுதணுமா
அந்த மொழிலியே எழுதனம்னா அங்க ஒரு வேலை வாய்ப்பு கெடைக்கு நம்மளுக்கு
ஆ அது பரவால்ல அதல்லா நம் கத்துக்கறக்கு லேட்டாவு நமக்கு
ஆமா ஆமா அது கத்துக்கறக் லேட்டாவு இன்டர்நெட்லயே இப்ப நறைய இது இருக்குல்ல கத்துக்கறது ஆப் வந்துருச்சுல
ஆமா ஆ அப்டி பண்லா
ம்
அப்றோ நம்ம காலேஜிலியு ஒன்னு செட்டாகல வேல
ஆமா காலேஜிலையு கோச்சிங் தருவாங்ல அந்த மாரி ஒரு லாங்வேஜ் கத்து தரே அதுக்கப்புறமா கவர்மெண்ட் எக்ஸாம்க்கு வந்துட்டு பிரிப்பேர் பண்றோ ஸ்டுடென்ட் க அப்டின் சொல்லி அவுங் காலேஜ்லையு சொல்லி தருவாங்ளா அதையும் நம்ம கத்துட்டோம்னா கொஞ்சோ போலா எதா வெளி நாட்டுக்கு ஏதாது வேற வேல கெடைச்சி சின்னா
ஆமா ஆனா நம்ம முடிச்சுட்டோ இனி போய்தா பாக்கணு
ஆமா ஆமா
அ அப்றோ நீங்க சேரி நீங்க ஏதோ வெளியே போற சொன்னீங்க
ஆமா இந்த நா வெளில போறேன்னு சொன்னே இந்த கெளம்பிட்றே நானு இந்த அப்றமேட் கூப்புட்றே ம் ம் ம்